ஒ ஹலோ ஆ எப்டிபா இர்க்கீங்க
நல்லாருக்கெங்க நீங்க எப்டி இர்க்கீங்க வீட்ல எல்லா நல்லா இ தங்ளா
ஆஹ் வீட்லேயும் நல்லாருக்காங்க
பசங்க நல்லாருக்காங்ளா
தாங்கப்பா
லீவெல்லாம் முடிஞ்ச்சா எப்புடி போச்சு
இல்லே அதா வெயில் பாத்து எக்ஸ்டென் பண்வாங்ளா என்னன்ட்டு பாத்துட்டுருக்கே நானு
அய்யோ இங்க திடிர்னு மழ வந்துருச்சுங்க இப்போ
அய்யோயோ இங்ஙகல்லாம் சரியான வெயில்
ச்சு அப்படியே துணி எடுத்து உள்ள வந்த ஆமால துணி காயஞ்சிருக்குன்னு போய் எடுத்த இல்லலைன்னா அதெல்லாம் நனைஞ்சிருக்கும்
நல்லவேளை பரவால்ல
சூப்பர் தான் அப்ப சில்லுனு இருக்கும் நல்ல மழையா இல்ல கொஞ்ச நாளைக்
இல்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே நினைச்சிட்டு போன மாதிரி
ஓ பரவாயில்ல சூப்பர் தான் ம் சரி சரி நீங்க இந்த வீடு கட்டணும் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு லோன் ஏதாவது அப்ளை பண்ணி இருக்கீங்களா
ஆமாங்க இந்த வீடு ஹவுசிங் லோன் தான் போலாம்னு இருந்தோம் எல்லா பயப்படுத்துறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல
அப்படியா ஏன்னா அஹ் நம்ம கையில வச்சிருந்து செய்ய முடியாதுஹ் லோன் ஏதாவது வாங்குற மாதிரிதான் இருக்கும் இருக்கும் சரி அதுதான் எனக்கு க்குமே அந்த மாதிரி ஹவுசிங் லோன் எப்படி வாங்கறிறது எந்த மாதிரி இப்போ ஸ்கீம் எலாம் போயிட்டு இருக்கு ஏதாவது அதை பற் த்தரி மனன் க
எனக்கு அத பத்தி டீட்டெயலா தெரியலங்க ஆனா பர்சனல் லவுன் போலாம்னு நினைச்சோம் இவங்க இந்த மாதிரி வீடு லோனுக்கு போனோனா இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றாங்க நம்ம பாதி வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் தான் காட்டுறோ ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க
ம் ம் ம்
பண்றதுன்னு தெரியல யாராவது முன்னாடி இந்த லோன் வாங்கிிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேனா இது பண்லாம் இல்லலைன்னா முதலுக்கு நம்ம இப்ப இருக்கறிறதுக்கு வீடு இருக்கு அது நம்மளுக்கு பின்னாடி யூசுக்கு தானே கட்டுறோம் அதனால கொஞ்சம் பர்சனல் லோனுக் கொஞ்ச மட்டும் போட்டுட்டு ஆ மொதலக்கு குடுத்து கொஞ்சம் கட்டிட்டு அந்த மாதிரி பண்லாம் ஏதாவது ஒரு சீட்டு கீட்டு போட்டு அந்த மாதிரி பண்லாம் இல்லன்னா ஒரு சின்ன சின்ன குழு லோனுு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற யோசனையா இருக்கு
அப்படிங்களா செரி செரி
தெரியல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு
ஆமா
ஆஹ் ஓத்துற தான சம்பாதிக்க வக்கிறாங்க அத வச்சு நம்ம பண்ணிருவோமா அப்படின்னு ஒரு யோசனை
இப்ப நீ வீடு கட்டிட்டு நம்ம மட்டுந்தா இருக்க போறோ அப்படின்னு சொன்னா இப்ப லோன் எல்லா வந்து நம்ம கட்டுறதுன்றது கொஞ்சம் சிரமமா இருக் ப்போ இதுவே வீடு கட்டி நம்ம வாழ் வாடகை ஏதாவது விட்டும் அந்த வாடகை வச்சு நம்ம லோன் கட்டலா அப்படின்னா கொஞ்ச பரவாயில்ல
வாடகை தா விடப் போற மூணு வீடு வாடக கூட போறோ ஒண்ணுலதா நம் இருப்போ இருக்க போறோ ஆனா பட்ஜெட் பெருசாதா போகு நம்மளு பாதிக்க அந்த வாடகை முட்ட பத்துக்க பத்தாவது நம்ம பாதி கொடுத்து அந்த வாடகை கூட சேர்த்து கட்டுற மாதிரி வரு
சரி சரி நம்ம இது ஜுவல்லோன் அந்த மாதிரல்லா வாங்க முடியாதா
ஆஹ் ஜுவல்லோ ஜுவெல்ல பிளஜ் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்பதானே நகைக்கு ரேட்டு
ஆஹ் அதுதா சொல்றே இப்ப நீங்க வீடு ஹவுசிங் லோன் வாங்க அதா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட்லா அதிகமா இருக்கு அப்டின்னு பீல் பண்றிங்களா அதனால சரி ஜுவெல் லோன் வாங்குனா கொஞ்சோ நல்லாருக்கு அங்கியு கொஞ்ச சேப்டியா இருக்குற மாரி இருக்கு வீட்ல வசுறதுக்கு நா ஏ அங்க
ஆமா ஆமாங்க ஆஹ் ஜுவல் லோன் கொஞ்ச பாத்துட்டு பர்சனல் லோன் கொஞ்ச போயிக்கலாமா அந்த அந்த மாதிரிதா பாத்துட்டு இருக் ஓ சாரி எதுக்கோ இந்த பஸ் லோன் இத வீட்டு் லோன் வாங்கினவங்க யாராச்சு க கேட்டா நா தெரிஞ்ச வரைக்கு எல்லாமே இந்த மாதிரிதா இன்ட்ரெஸ்ட் இது அதிகதா அப்டின்னு சொன்னாங்க நம்ம முடியாத பட்சத்துக்கு என்ன பண்றதுங்க வாங்குனோ
எனக்கு தெரிஞ்சு நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது கூட ஆ எங் மாமியாரு இவ் எங் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்குனாங்க அதுவே வந்து இன்ட்ரஸ்ட் அதிகமாகுது சொல்லிட்டு ஒரு மூணு வருஷமோ நாலு வர்ஷ சும்மா கட்டிட்டு ஏதோ ஒரு நகையை ஏதோ வ சி அது அது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது எதோ பரவால்ல அப்பிடின்ட மாதிரி ஆஹ் என்ன பண்ணாங்கன்னா அந்த லோனை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இல்லனா ரொம்ப சர ரொம்ப ச சிரமமாயிடும்
வீட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதா மொதல்ல அ எடுத்துக்கலா எடுத்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம ஏதாவது ஒரு சீட்டு போட்டு அந்த மாதிரி நீங்க நகை இந்த மாதிரி சொன்னதை பண்ணி நம்ம கட்டிக்கலா அப்போ நம்ம நெறைய வருஷ கட்ட தேவல இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகு அப்பிடின்றாங்க எனக்கு கொஞ்ச தயக்கமா இருக்கு சப்போஸ் கட்ட முடியாமயிடுச்சுன்னா கஷ்டமாயிடு போல அப்பிடின்னு
ஆமா அது கொஞ்ச அதெல்லா பாத்துதா நம்ம செய்ய முடியு பா எல்லாம் எத்தவொனே நம் ப்ப நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரியு கட்ட முடியுமா அதெல்லா
அதுதங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சு வர விஸ் கியூவா வரு கல்யாணம் காது குத்து எல்லா நம்மளுக்கு தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது வரும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரும் அப்பிடின்னு தெரியு மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் சொல்ல முடி முடியாது இல்லைங்களா
ஆமா அதுதா அதெல்லாம் தா அதெல்லா யோசிச்சு பாத்து ட்டு ஸ்கூல் பீஸ் இதெல்லா யோசிச்சு பாத்
கொழந்தைங்களுக்கு ஃபீஸ் வேற கட்டணு ரெண்டு ரெண்டு பேத்துக்கு ஃபீஸ் வேற கட்டணு
உம் அதெல்லா யோசிச்சு பாத்துதா பண்ண முடியும்
டேனா என்ன பண்றது
உம் இல்லனா தற்சமயத்துக்கு கீழ பிளான் பண்ணி முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்பறம் என்ன நம்மளுக்கு கொஞ்ச இல்லனா ஒரு ரெண்டு இத மட்டும் கட்டிட்டு வளர்த்தி விடுற மாதிரி கொஞ்ச தற்சமயத்துக்கு அட்ஜெஸ்ட் பண்ணி வேணுனா பண்ணலா
ஆமா அந் அந்த ஐடியாவு இருக்கு இவரு வீட்டு்ல கட்டுறது கட்டுற ஒரே ஐடியா முடிச்சுட்டோனா அவங்க அப்படியே நம்ம ரெண்ட்டக்கு விட்டுரல அப்படின்ற மாதிரி பண்றாரு என்ன பண்றதுனே தெரியல யோசிச் யோசிச்சு டயர்ட் ஆயிடுச்சு
அது கரெக்ட் தா அதெல்லா கொஞ்சம் சிரமமான விஷயம் தான்பா ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து என்னா நிறைய வந்து மாற்றங்கள் வந்து நிறைய வந்துச்சு இப்போ சிலதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் போர் விஷயம் இதெல்லாம் நடந்து இருக்கு பெட்ரோல் வந்து விலவாசி
ஐயோ சொல்லவே வேண்டா சம்பள மட்டும் கம்மிங்க மாத்த எல்லாத்துக்கும் ரேட்டு் உம்
வந்து எல்லாமே வந்து அதிகரிக்குன்றாங்க நகைங்க வாங்காதீங்கன்றாங்க இது காசு இப்ப வந்து சேப்டி பண்ணி வைங்க ஏன்னா எப்படி பொருளாதார ரொம்ப வீழ்ச்சி அடையும் அப்போ வந்து நமக்கு கஷ்டமா ஆய்டும் அப்படி எல்லா சொல்லுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம போய்ட்டு கட்ட முடியாம போயிச்சினா என்ன பண் றது அதெல்லா சிந்திச்சு செயல்படுற மாதிரி இருக்கணு ஆமா
சொன்ன மாதிரி நக வாங்காம எப்படிங்க இருக்க முடியும் இப்பா ஒரு ரெண்டு வருஷ த்துல பொண்ணு இப்ப காலேஜ் போகுதுன்னு வைங்க ஒண்ணு கட்டி குடுக்கணும் அப்ப நக வாங்காம இப்ப இருந்துட்டு ரெண்டு வருஷம் த இன்னு அதிக ஆயிடுச்சுன்னு என்னங்க பண்றது கம்மியாகும்னா பரவாயில்லைங்க இப்ப ரெண்டு வருஷ சத்துல பொண்ணகட்டி கு டுக்ணு அதுக்கு நகை வேணும் நம்ம எடுக்காம எடுக்க போக வேண்டாம் அப்டின்னு சொல்றாங்கன்ட்டு இருக்க முடியுங்களா
கண்டிப்பா
அது மேல போட்டுக்கிற அந்த வரியவாவது கம்மி பண்ணணும் ஒண்ணுமே கம்மி இப்பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னங்க பண்றது எல்லாத்துக்குமே வெலங்க பெட்ரோலுக்கு வெல இதுக்கு வெல பாலுக்கு வெல எல்லாமே வெல சிலிண்டருக்கு இப்போ சிலிண்டர் தட்டு வடு
அப்படித்தான்பா ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம பிரச்சனைனா நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் ஒரு நாட்டில் பிரச்சனைன்னா இப்பன்னா வேற வேற நாடு தானே சண்டை போட்டுக்கிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு நம்ளால இருக்கு முடியாது ஏன்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தது இப்ப எவ்வளோ பிர பிரச்சனைங்களாவது எவ்ளோ வெலவாசி
அதுதான் பாருங்க அவங்க வேற ஒரு நாட்டுல சண்டைன்றோ நம்ம நாட்டுல சிலிண்டர் இல் அ
ஆஹ் ஒரு ஷேர் ஆட்டோல வந்து போக உள்ள இங்க இருந்து போனோனா பர்ஸ்ட் ல நான் வெறும் பதினஞ்ரூபா குடுப்பேன் ஸ்டேஷன்லருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ அதே ஆஹ அதுவே வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா குடுத்து போற மாதிரி
ஆஹ் இதுவே விலவாசி ஆனா நான் நம்மளுக்கு சம்பளம் வந்து அதேதான்
ஆஹ் அதுதான் அதனால யோசி சிந்திச்சு சிந்திச்சு செயல்படணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் நான்
ஆமாங்க அதுக்குதா யோசிச்சுட்ருக்கே சரி லோன் போயிட்டு அத்த என்ன சொல்றாங்கனா கொஞ் சின்ன சின்ன லோன் போட்டுக்லா ஏன் பேர்ல உங்க பேர்ல அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்லா ஜுவெல் இதுலெல்லா வெச்சு கொஞ்சோ ஸ்டார்ட் பண்லா நீங்க சொன்ன மாதிரி கீழ கட்டி மேல ஒண்ணு மட்டு கட்டிக்கலா மெதுவா மிச்சத்த பாக் ள அப்டின்
கண்டிப்பா இப்போ நகர்ப்புறத்துல கிராமப்புறங்கள் இந்த மாரி ரெண்டு இதுக்கு பாத்தீங்னா நகர்புறத்துல கட்ற வீடுலா பாத்தீங்னா இப்போ சென்னை சைடுலா பாத்தீங்னா வீடு கட்டறதுக்குன்னே வந்து ரேட் வந்து அதிகமாகு ஏனா மண்ணு அப்பரோ செங்கல் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ட்ராஃபிக்கில அதுக்குன்னு ஒரு டைமிங்கோடு தான் எடுத்துகிட்டு வர முடியும் இதெல்லா நறைய பிரச்சனருக் அதனால கொஞ்சம் வெலவாசி கொஞ்ச மத்த எடத்த விட பாக்கும்பொழுது இங்க கொஞ்ச ரேட் அதிகமா வச்சு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சோ ஆ டிஃபரன்ஸ்ருக்கு எந்த லோன் வந்து எதுல ஆ ரேட் கம்மி நாலஞ்சு பேங்க் விசா சரிங்க விசாரிச்சுட்டு அ அதுல எது உங்குளுக்கு பெஸ்ட்டா இருக்கு ஆ அப்டின்லா பாத்துட்டு அதுக்கப்பற நீங்க அப்லே பண்ணுங்க
மொத்தமா லோன் போக வேண்டா ஒரு பாதிக்கு மட்டு லோன் போட்டுட்டு பாதி இத வச்சு செஞ்சிரலா செஞ்சுட்டா ஒரு சீட்ட அந்த மாதிரி எதாது போட்டு அத சீக்கிரொ அடைச்சிடலா அப்டின்னு நா யோசிக்கிறே
ம் ஆமா அப்டி பண்ணாதா சீட்டு போட்றோன்றத விட எதாது ஒரு அமௌன்ட் கெடச்சுதுனா இப்போ ஒன் லக் அந்த மாரி எதாது கெடச்சுதுனா எடுத்துன்போய் அந்த லோன்ல எடுத்துன்போய் நம்ம கட்ட கின்னு அந்த மாரி நம்ம ம் கட்ட கட்ட அது மாதிரி தா நாங்க வந் கிளியர் பண்ணு அதனால தா நா சொல்
செரி செரிங்க அதுதா அனுபவ இருக்றவங்கிட்ட கேட் ணூன் தா உங்களுக்கு கூப்டே
சேர் செரிப்பா ஒன்னும் ப்ரச்ன எனக்கூ முழுசா டீடெயில்ஸ் தெரில நா வேணுனா எங்க ஹஸ் ஹஸ்பென்ட் கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்ற நீங்களு ஆ வாங்னவங்கிட்ட விசாரிச்சு பாருங்க அ ம் கண்டிப்பா ஓகே
சொல்லுங்க
சேர் செரி ரொம்ப நேர பேசிட்டோம்ப்பா சரிப்பா டீயாது காஃபியாது போட்டு குடிச்சுட்டு மறுவுடியு கால் பண்ற பாய்பா